அ ஆ சொல்லுங்க்கா என்ன பண்றங்க்கா தம்பி பாத்துட்ருக் தேங்கா
ஓகே ஓகே
ம் தம்பி தூங்குறாங்க்கா வேக்சின் போட்டோம்லங் நேத்து கொஞ்சொ டயடா இருக்குங்க்கா அத்னாலா தூங்குறானுங்க
ஓகே ஓ கே ஓகே ஃபீவரா ஃபீவர் இருக்கா
இப்போ சிறப் குடுத்ருக்கங்க
ஓகே
குடுத்தங்கட்டிகாச்சி தூங்குறாங்க
ஓகே ஓகே சேரி ம் பாப்பாவ வெளாடிட்ருக்கா
க்கா என்னக்கா லன்ச்சு
லன்ச்சு மானிங் முருங்கக்கா சாம்பார் அப்பறோ தோச மாவுருந்துச்சுடா அ தோச ஊத்திட்டோ இப்ப வெண்டக்கா வறுக்குன்னாங்க அம்மா செரி கொஞ்சொ ஒயிட் ரைஸ் வெச்சு வெண்டக்கா பொறியல் பண்ணிக்லா அப்டின்ட்டு
ம் சேரி சேரி சேரிங்க்கா சேரிங்க்கா
ச இருடா அங் பேக் க்ரௌண்ட் இருக்க மாரி இருக்கு ஃபேனோ ஓகே ஓகே ஆ அத கொஞ்சொ ரெட்யூஸ் பண்ணிரு டா இல்னா வெளி ல வந்துர்றா
ஆ சேரி ஓகேங்க்கா இப்போ ஓகேங்களாக்
ஆ ஓகேமா
ம் ம் நானுக் காலைலேங்க்கா கொஞ்சொ மாவு அரச்சங்களா அதனால சிம்ப் இப்போலா அரிசிம்பருப் போட்டங்க்கா நீ மதியாண் பத்துக்கு இப்பதா காஃபி குடிச்சோ ரெண்டு பேரு
ஆஹ்ஹ செரி செரி செரி இன்னேத்துக் காபியா
அ என்னங்கா பண்றது பதுகுள்ள நீ
சாமி நெரமனோ வந்துச்சுங்க ஓகே ஓகே ஆஹ்
சரி ஓகேன்ட்டு குளிச்சுட்டு இங்கதாங்க அந்த இது
இந்த மஞ்சள் வெ ஹஹ எதோ சொல்லுவாங்ளே மாவிளக்காவ் ஓகே ஓகே ஆஹ் சரி சரி ஆஹ் இன்னைக்கி வியாழக்கெழமதா நோம்பியா உங்களுக்கு புதன்கெழம தான நோம்பி வெப்பாங்க ஓ செரி செரிடா ஆஹ் ஆமா ஆமா புதங்கெழம நைட்டு மஞ்ச நீர் எதேதோ செய்வாங்கள்ல தீத்த கொடத்துக்குலா போவங் அ ஆஹ் ஆமாம்மா வியாழக்கெழம ஓகே ஓகே வியாழக்கெழமதா நோம்பி அப்போ செரிங் சிஸ் சேரிடா உம்
சேர் இப்ப என்ன பண்ணலான் கேட்டா கால்ஃபிளர் சில்லி போட்டுதற சொன்னாரு சேரி வாங்கிட்டு வந்து தாங்க போட்டு தரேன் சொன் சொன்னாங்க
சேரி ஓகே ஓகே ஆமாண்டா ஃபுல்லா தண்ணிதா குடிக்க சொல்லுது சாப்பாடே அஹ ஃப்ரூட் சொன்ன மார்தா ச
உம் ஆமாங்க்கா அதா இந்த மா
ஆமா இன்னைக்கு நியூஸ்ல பாத்தே அப்டியே பால் மாரி உருந்து உருந்து ஓடுது து வண்டி கண்ணாடியெல்லா ஓட்ட விழுந்து அப்பா கால்ல நியூஸ் பா பாத்துட்ருந்தே நா அப்போ அதுல்தா பாத்தே அம்மா கூட கேட்டாங்க எங்க இவ்ளோ மழ
அதேதாங்க்கா சித்தி இருக்க ஏரியால அந்த மாரி இல்லயாட்ருக்குங்க்கா அதுல இருந்து கொஞ் தள்ளி உள்ள மெ மெய்னா ஏரியா இருக்குமுல பேங்ளூர்லே சென்ட்ரு ப்ளேஸ் அந்த மாரி எடத்துலதா பேஞ்சிருமான்ருக் உம் சித்தி இங்க வந்து முன்னாடியே இருக் கா ஒரு ஊர் தாண்ட்னதுமே ஒரு இருவத் தஞ்சு கிலோமீட்ரு என்னமோ நானே கிற
ஆஹ் ஹா செரி செர் செர் அப்ப அதனால அவ்ங்ளுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிர்ப்பாங்க செரி செரி செரி ஆஹ் அஹ்
சேஃப்டிங்ற அளவுக்கு இருக்குங்க
அதா அதா அங்யோ இங்க ம் இங்க நா இருக்ற எடத்லைமே பயங்கர ஹீட்டு ரொம்ப வெயிலு ஆஹ் எதோ தோட்டத்துக்குள்ள இருக்கற்துனால நம்மளுக்கு பெரிசத் தெரில இல்லேன்னா ரொம்பா கஷ்டோ
ம் அம்மா அப்டிதா சொல்ட்ருந்தாங்க கம்பெனிக்காவ்து இங்க வந்து இருங்க கொஞ்சு நல்லா இருக்கு தோப்புல தோட்த்துக்குள்ள அப்டினாங்க அம்பது எங்க எங்க தம்பி வர வேணா வெயில் அங்க போனா தாங்க மாட்னு தம்பி அதுதானான் தெரியுன் தூக்கிட்டு வருணு அதுனால கா
அதாஅதா ஆ ஃபஸ்ட்டு இருந்தத விட இப்ப கொஞ் காமா தான இரு
ஆ கொஞ்சு இல்லங்க்கா நேத்து நைட்டு கொஞ்சோ ஒரு மணி வரைக்கு தூங்குனா ஆ நைன் ஓ கிளாக் படுத்தது அப்புறம்ந்த ஒன்னே ஹால் அதுனால கொஞ்சோ தூங்கவே இல்லிங்க்கா நை நை நைன்னு ஒர் பட்ச்சிட்டே இருக்கான் ஒரு கடய படுக்கவே மாட்டேங்குறா நப்புற அப்டியே படுத்துட்டான்க்கா இன்னு ரெண்டு மூண் டைம் கொஞ்சு ஃபீட் பண்ண வேண்டியதா இருந்தது மத்தபடி கொஞ்சு பிரச்சினி இல்லைங்க ஆமாங்கா இந்த பஸ்ட்டு இன்ஜெக்ஷன்க்கு வேக்ஸனுங்குது ரொம்போ படுத்திட்டான் செக்கெண்டுக்கு தேடுக்கு ஓகேதாங்க்கா
அம்மா வீட்டுக்கு போறியா இப்போ
போலிங்க்கா ம் நம்ப தம்பி நார்ம்லா இருக்கான் அப்புறொ அங்க இப்ப அங்க போனா ஹீட் இல்லங்க்கா அதும்மில்லாம ம்ம் அவுங்சிந்தா மொத வர் சொல்ட்ருந்தாங்க இன்னு ஒன்னுவர் கண் தெர்ல மூண் மணிக் மேல போலான் சொன்னாரு மறுவ்டி வேண்டா அப்டின்னாரு ம் என்ன பண்ணுவாரு தெர்லிங்க்கா அம்மாவ ரொம் ரெக்ஸ்பெ்ட் பண்ணிட்ருந்தாங் வருவோ வர்
பண்ணு அப்பிடியா சர் சரி ஆ
சரி சரி சரி இன்னைக்கு, என்ன ஸ்பெஷலு. அம்மா வர சொன்னாங்க.
அது அன்னைக்கு இங்க நோம்பு இல்லங்கா.. ஆ புளிமரத்துக்கிட்ட அதனால ஆ அதனால ஆ அத ஸ்கிப் பண்றதுக்கு கம்முன்நீங்க வந்துட்டீங்னா போமாட்டான், அப்படின்னு சொன்னாங்க ஆ அப்டினு நான் எங்கேயுமே போகலப்பா நான் கம்மன் வீட்.. இ்ங்கே படுத்துக்கிறே, அப்படிின்டார்.
உம் சரி சரிடா உம் உம் ஆமா
போய்டு வீ்ட்லே கமுன்னு படுத்துக்கிறேன், அப்டின்றாறுங்கா.
ம் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடுக்கலாம்ல
அதான் கேட்டேங்க்கா வேணான்ட்ட முத ஆம்பாரு இருக்குதுங்கா, அதான் அவருக்கு செம கோல்டு இல்ங்கா, ஒரு வாரமா இன்னும் தயிரே சேர்த்திக்க மாட்டேங்கிற. இப்ப தான் கொஞ்சம் காபி, டீயே குடிக்கிறாருங்க கம்மியா சக்கரை போட்டு கரும்புசக்கரை. கம்மியா போட்டு குடுக்குறேங்கா. கொஞ்சம் குடிக்கவே ஆரம்ச்சிருக்காரு.
அதான் அதான் ஆஹ் ஃபீவர் இல்லைல.
பீவர்ல எதுங் இல்லங்கா.
ம் செரி ஓகே சரி.
இன்னைக்கு வந்துருவாங்களா.
ஆஹ் வந்துருவாருடா இன்னைக்கு வ..
செரி செரி செரி
ம் ம் இப்ப கொஞ்சம் வேலை இருக்குது, அப்படின்னாங்க அப்புறம் சரி முடிச்சுட்டு சாய்ந்தத்துக்கு. உள்ள வந்துற அப்டி நா சின்னன்னாக்கு வேற நைட்டு என்னாச். பெரிமா ஒரு தேன் பூச்சி ஒன்னு கரெக்டா சாப்டுட்டு இருக்கிறப்ப, லெப்ட் சைடு கண்ணியே புடிச்சு கடிச்சு வச்சிரு. கண்ண தோல். ஆ கண்ணுன்னா. உள்ள இல்ல மேல, அந்த ஐ லாஷஸ்ல ஆஹ் புருவத்துக்கு கீழ கண்ணு அப்டியே ஒர். ரா ரைட் சைடு ஃபுல்லா வீங்கிட்டு இருக்குது.
அய்யய்யோ அந்த இது அது என்னதுங். அந்த இதோ ஊசி மாரி, ஏறி ருக்கும்.
ஆ ஆ அது என்ன கொடுக்கா கொடுக்குன்னு எத சொன்னாங்க, அந்த மோ அ அதை அத எடுத்துட்டாங்க, அப்பவே கண்ணு வீக்கம் வரதுக். ஆ. அந்த இது வந்து, அத இத அ. அப்பவே எடுத்துட்டாங்க. ஹது எத் தன வாத்திக்கிருக்குது அவ்ளோ பெருசு லென் இருக்கு அப்டியே உம் அது வந்துருச்சு அது வந்துருச்சு ஆனாலு நைட்டு ஃபுல்லா தூங் அ நைட்டு ஃபு ல தூங்கவேல்ல
கண் அழுந்திட்டே இருக்கும்ங்க்கா உம் அ
இது அத வெக்கிறதுட்டு அப்டி யே நைட்டு ஃபுல்லா தூங்கவேல்ல காலேலே பதினோரு மணி க்கி மேலதா எந்தருச்சு அப்பறோ பாத்தா கண்ணு கண்ணு கண்ணு அப்டியே அவ்ளோ ஃபப்புனு வீங்கிரு
நேத்த விட இன்னைக்குதாக்கா வலி ஜாஸ்தியா இருக்கு
அதாதா அப்ப அந்த என்ன சொன்னாருன்னா நேத்து கடிச்ச டைம்லருந்து இன்னை இந்த டைம் வரைக்கு அந்த வலி இருக்கு அப்ப நேத்து நைட்டு கடிச்சுதுனா
உம் மலைக்கு தேன் தேள் கடிச்சாலு அப்டிதாங்கா
ஆஹ் தேளு தேன் பூச்சி கொளவி இது எல்லாமே அப்டித்தாருக்கு அப்டின்னாங்க
அத அதா அதாகா இப்போ ஓகேவாருக்காருங்ளாக்கா
என்னடா ஏ இப்ப கொஞ்சோ பரவால்ல தூங்கிட்ருந்தாப்டி உம் சேரிடா பாப்பா இன்னைக்கு நீச்சல் அடிக்கல பாரு இந்த ரெண் ரெண்டுநாலா நீச்சல் அடிக்கல மூணு நாளா நீச்சல் அடிச்சு ஃபஸ்ட் நாள் நீச்சல் அடிச்சு என்னாச்சுன்னா கால் ஃபுல்லா ரத்த கட்டிருச்சு
அடடாஹ்
வலிக்குது எனக் தேச்சூவுடுட்டே இருந்தா ஆப்பறோ மறுடியு அப்பறோ அவுங்க பாட்டி இருந்துட்டு இல்ல சாமி மறுடி ரெண்டு மூணு நாள் நீச்சல் அடிச்சினா செரியாயிரு அப்டின்னாங்காட்டி அப்பறோ ரெண்டு மூண்நாள் கன்டினியூசா அடிச்சிட்டுருந்துக் கா
உம் உம் ஓ சேரி சேரி சேரி சேரிக்கா ஆனா அடிக்கடிக்க அது நார்மலாயிக்கு ஒரு நாள் அடிச்சா ஆமா
தால அடிப் போ ஃபர்ஸ்ட் நாள் கிட்டதட்ட ஒரு த்ரீ ஃபோர் மன்த்ஸ் மேல கேப் ஆயி சுல்ல எ ரொம்ப எடைவளி விட்டத ல்ல இறங்கறக்கே பயப்படுறா அவுங்க அப்பா வா அவுங்க சித்தப்பா வா உள்ள இறங்கு மேல நில்லு அங்க உக்காரு இங்க உக்காருன்னு குட்டை சுத்தியே காவல் காத்துட்டு கொண்டுருந்தாங்க மூணு பேரும்
அதான் அதான் அதான் அதான்க்கா
உம் அப்புறம் அப்டியே கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சுட்டா
சேர் சேர் சேர் சேர் செரிங்கா
உம்
சேரிங்க்கா அக்கா நா என்ன பண்றன்னு தெர்லங்க்கா கால்ஃப்ளர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லன காலிஃப்ளவர் வாங்கிட்டு வரேணு சொல்லிர்க்காரு இல்லனா காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் மாரி எதா பண்ணிக்கலான்டுங்க்கா
ஓ செர் செரி அஹ் அது எப்டி பண்ணுவ காலிஃப்ளவர் ஃபிரைட் ரைஸு
ஃபிரைட் ரைஸ் நாம்ம எப்பவுமே எஃக் ரைஸ் செய்வோம்லங்க்கா அந்த மாரிதான்கா
ஓகே ஓகே அஹ்
சேரிங்க்கா நா என்ன பண்ணுவனா அது கொஞ்சோ இப்போ மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோ தூ சுடுதண்ணீல வச்சுட்டோம்னாங்க்கா ச் அந்த ஸ்மெல்லு ஒரு அ குட்டி குட்டி ரொம்ப குட்டி குட்டியா வந்து கிரேட் பண்ணிருவங்க அந்த இது கட் பண்ண மாட்டேங்கா அதவச்சு கிரேட் பண்டம்னா எஃகு மாரியே இருக்குங்க்கா
ஆஹ் ஆஹ்
உம் தண்ணீல பெருசு பெருசு பெருசா போ ட்டு பாயில் பண்ணி ட்டு அதுக்கப்றம் கிரேட் பண்ணிறதுங்கா ம் சேரிங்கா சேரிங்கா எங்களுக்கும் ரிலேஷன் வந்திருக்காங்க்கா
யாரு
உம் நீங்களே கெஸ் பண்ணுங்க பாக்கலாம் யாருன்னு தம்பி பாக்க வராத வோங்க
யாரு ஜனனியா
இல்லைங்க்கா உங்க அத்தையோட பேரன் இல்ல உங் உங்க அத்த பேரன்
உம்
இப்ப கூட நீங்க வீடு புண்ணியாட்சனிக்கூட போயிட்டு வந்தீங்கல்ல
நானா
நீங்க தீபண்ணா ச்ச நீங்க அவங்கல்லா உங்க தம்பி எல்லா போயிட்டு வந்தீங்கள்ள
ஓகே ஓகே ஓக் கே ஆஹ் சேரி சேரி அ அத்த பேரன் ஆஹ் ஓகே ஓகே ஓகே ஆஹ்ஹ் சேரி சேரிடா ஓகே ஓகே சேரிடா ம் அப்ப நீ அவுங்களுக்கு சேத்து சம கிருமா
இல்லீங்க்கா அவுங்க கெளம்பி ருவாங்களா இருக்குங்க அங்க எதோ ஃபங்ஷன் போயிட்டு வந்திருப்பாங்களாட்ராங்க்கா
ஓகே ஓகே உம்
சேரிங்க்கா
சேரிடா உம் தம்பி எவ்ளோ நேரோ ஆகு இன் தெரிக்கறக்கு
எஞ்சிருவானுங்க்கா அவங்க எழுப்பிட்ருபாங்களாற்றுருக்குங்க உம் உம் சேரி ஆஹ் சேரிங்க்கா ஆஹ் ஆஹ் பாய்க்கா